ஹ கே கேக்குதா நா பேச
உம்
அஹ் கேக்குதா நா பேசறது செகேண்ட்ஸ் போயிட் இருக்கு
ஹலோ உங்களுக்கு
இப்ப கேக்குது இப்ப கேக்கு சொல்லுங்க இப்ப இப்ப பேசுறது கேக்குது சொல்லுங்க இப்ப சொல்லுங்க ம் நல்லாருக்கமா நீங்க நல்லாருக்கீங்ளா கேக்குதா நா பேசுறது இப்ப ம் எல்லாரூ நல்லாருக்காங்க என்ன பண்ணிட்ருக்காங்க
ஆ சமையலு சமையல்லா ஆயிச்சா
சமையல் வந்து இன்னைக்கு சிக்கன் சமைச்சோ நீங்க என்ன சமச்சீங்க
இந்தரிச்சி நா இதோ ஆ கூட்டுக்கறிதா வச்சிருக்கே சுண்டைக்கா போட்டு ஆ சுண்டைக்கா போட் டு கூட்டுக்கறி நா பேசுறே ஏ ஃபஸ் டு அது உனுக்கு ஸ்லோவா கேக்குது சோ அதுக்கப்றோ ஆன்சர் சொல்லுங்க
ம் ஆ சேரி செரி
ஆ கூட்டுக்கறிதா வச்சே கூட்டுக்கறி சுண்டைக்கா போட்டு கூட்டுக்கறி வச்சுட்டு சுண்டைக்கா போட்டு வறுவலூ பண்ணிட்டே இதோ இனிமே தா சாப்புடணூ சாப்பாடுலா முடிஞ்சிருச்சுல உங்களுக்கு
ஆ நாங்க சாப்ட்டாச்சுப்பா மதியானோ ஒன்ற மணிக்கே சாப்ட்டாச்சு
ம் செரி செரி வீட்டு வேலல்லா என்ன எப்டிருக் கு
இல்ல துணி தொவைக்கணூ இனிமேதா ஜாமா இர்
வீட்டு வேலல்லா முடிஞ்சிருச்சா எதூ இருக்கா
வீட்டு வேல இருக்கு துணி தொவைக்கணூ ஜாமா வெளக்கணூ ம்
செரி செரி எனக்கூ துணி தொவைக்கிற வேல இருக்கு ஆ நறைய அப்டி கெடக்கு நேத்து தொவைச்ச துணி எல்லா அதெல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கே அத வேற மடிக்கணூ அத மடிக்கிறதே நமக்கு ஒரு பெரிய வேலையாருக்கே தொவைக்கிறத விட அத மடிக்கிறோ அத எலோ தேடி வெக் கணூ தொவச்ச துணி ஒரு எடத்துல போட்டு வெக்கிறது அது ஒருக்கு எடோ தேடி வெக்கணூ அதுவே வேலையாருக்கு
ஆமா
அப்டி மத்திய சாப் பாடு தா நைட்டுக்கா இல்ல நைட்டுக்கு வேற எதுவூ ராத்திரி ராத் த்ரிக்கு சாப்பாடு இதே வந்து வேற சாப்பாடா
நைட்டுக்கு வேற பண்ணணும்பா தோச இட்லி ஏதாவ்து கேப்பாங்க நைட்டு சாதோ சாப்பிடம
ஆ ஆயிட்டு
உங்க பசங்க
அ ஏ அதேதானா இங்கியும் அதே கதைதா நைட்டுக்கு சாதோ கெடையாது அது நைட்டுக்கு டிபன்தா ஓடுது மூணு வேலைக்கு சமைக்க வேண்டியதா இருக்கு காலைக்கு மதியானத்துக்கு நைட்டுக்குன்னு மூணுக்கு சமைக்க வேண்டியதா இருக்கு அப்பறோ வெயிலெல்லா எப்டி
ஆமா நம்மளுக்கு கிச்சன்லயேதா பொழுது போது
அ கிச்சன்லயே வெயில் எப்புடி இருக்கு போதுமா
ஆமா நம்மளுக் கு ஆமா நம்ம
ஆ
வெயில் ரொம்ப அதிகமா
கேக்குதா நா பேசுறது உம் உம் கொஞ்சோ வெயில தனக்கிற மாரி
ஏசி இல்லாம இருக்க முடியாது
அ
வெயில் ரொம்ப அதிகமாதா இருக்கு க்கு
அ அ ஏசி வந்துட்டுங்கிறத விட் வேற எதாவது டிப்ஸ்ஸு சொல்லுங்க
சொல்லுங்
நா பேசி ரொம்ப நேரத்துக்கு அப்புறந்தா உங்களுக்கு கேக்குதோ
கூனியா கிடந்து சாக வேண்டியதுதா
அ அஹ்
தர்பூசணிப்பழோ ஆமா தர்பூசணிப்பழோ வேண்டியதா தண்ணிப்பழ்
அங்க கெடைக்குமா வெள்ளரிப்பழோ அங்க கெடைக்குமா உங்களுக்கு
ஏ கெடைக்கும் குத்தா நல்லூர்ல கெடைக்கு
சேரி ஒரு அ அது அ ஆமா அது உங்க சைடுல கடைக்குந்தா எங் எங்களுக்கும் இங்க வெள்ளரிப்பழோ உம் தர்பூசணி இளநீரு அது மாதிரி எல்லா இங்கயு நல்லா கெடைக்கு அ அம் அந்த வெயில் டைத்துல இந்த மாதிரி ஐட்டம் எல்லா சேத்துக்கணு அப்பறோ இந்த பாதாம் பி'சனு இருக்கவே இருக்கு அஞ்சு ரூபாய் பாக்கெட்டு பாதாம் பிசுனு அப்பறோ சப்ஜா வித இதெல்லா ஊறவச்சு நம்ம லெமன்ல போட்டு அதுவும் சாப்பிட்டாலு கொஞ்சோ கூலிங் கொஞ்சோ நல்லாவே கேக்கு
ஆமா
ஆனா ஏ செரி செரி அது அவள் அப்புடி இல்லன்னாக்கா நீங்க இல்ல வெயில் காலத்துல இந்த தண்ணி எல்லா தூக்கி ஊத்தி விட்றது வாசல்ல மேல மாடி எல்லா தண்ணி ஊத்தி விடுறது அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட இன்னு கொஞ்சோ கூலிங்கா இருக்கு ஸ்கூல் ஓபன் ஆகப்போகுது
ஆமா
அ அதுக்கு யாரோ ஸ்கூல்ல வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னாக்கா நமக்கு அதுக்கு ஆம்மா அது அ அந்த நிலமய நெனச்சாலு சிரமமந்தா நா ராத்திரிக்கு என்ன மாவெல்லா அரைச்சு வச்சுட்டீங்களா நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு
இட்லி மாவு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இல்லேன்னா இங்க ரொம்ப கஷ்டோ
அ அ அ வீட் வீட்ல எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் உம் உம் உம் செரி செரி அ இங்க மாவு ம்ப அரைக்கல அ ரொம்பநாளா ரெண்டு நாளா ஆயிடுச்சு மாவு அரைக்கல வேணா மாந்தர் வெயிலு ரொம்ப புளிச்சு போயிடுது அதனால நைட்டுக்கு சப்பாத்தி போட் போ அப்டின்னு சொல்லிட்டு வச் வச்சிருக்கேன் ஆ இத இப்ப இன்னைக்கு அரைச்சி வச்சா ரெண்டு நாள் கூட வரமாட்டேங்குது டக்குன்னு புளிச்சு போயிடுது மாவு அது வேற ஒடம்புக்கு ஏதாது பண்ணுமோனு வேற பயமாருக்குல
வக்கறது இல்லையா
பிரிட்ஜில் ஆ இதுலதா பட்டு பிரிட்ஜல தா வைக்கிறே இருந்தாலு சீக்கிர எனக்கு புளிச்சு போயிருதுன்னு நெனைக்கிறே மாவு எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மேல யூஸ் பண்றதே இல்ல மாவ அத பயன்படுத்துனாவே பயமாருக்கு க்கு ஏதாச்சு பண்ணு அப்டின்ட்டு
அது தான் ந நல்லது ரெண்டு நாளைக்கு மேல மா
ஆமா அதுதா நல்லது ஏனா குட் டியூசன் எடுக்குறாங்க அப்டிங்கம்பொழுது கொஞ்சோ பாத்து பாத்து செய்ய வேண்டியதாருக்கு ஆ அத மாரிதா சமச்சு அந்த மரிதா பண்ணிட்ருக்கோ சரி சரி அப்றோ என்ன விஷேஷங்கள் என்னது விஷேஷ் ஷங்கள்ருக்கா
தம்பி கி பொண்ணு பாக்குறோ பொண்ணு எதாதுருக்கா
ஆ பொண்ணு பாத்துட்ருக்கீங்ளா
உங்க சைட்ல பொண்ணு ஏதாது இருக்கா
செரி பக்கத்துலதா என்னோட குள்ள எங்க வீட்ல சைட்நா சொல்றே சொல்லிட்டு அப்டி இருந்துது அப்டினா கண்டிப்பா ஒங்களுக்கு நா சொல்ற
பையன் நல்ல பையன் வேல பாக்குறா
லா வேல பாக்குறாங்க
ஆ நல்லாருக்காங்க
ட்டாங்ளா
உங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்
வேலைக்கு பேய்ட்டாங்ளா வீட் ஆ எனக்கு இருங்க நல்லா இருக்காங்க எங்கயோ பண்ணிட்டாங்க வேறென்ன விசேஷங்கள் வேலல்லா முடிஞ்சுருச்சா வீடு தொடைக்கணுன் சொல்லிட்ருந்தீங்ளே வீடு தொடைக்ற வேலலா முடிஞ்சு ஆ
இனிமேதா பாக்கணு சாய்ங்கால பாக்கணு
ஆ முடியல
பாப்பா என்ன பண்றாங்க உங்க அதன்னு என்ன பண்ணுனுமா
செரி அப்ப வீடு தொடைக்கிற வேல யப்பாருங்க வீடு லுது ஆ ஆ ஆ பாத்துட்ருக்கங்க மஞ்ச யூஸ் பண்ணிக்கோங்க உ ரெண்டுதடவ ஒரு தடவ வேர்வைல அப்டி இப்டின்ட்டு வேர்வையா இருக்குல்லையா அன்னால ரெண்டு நாளைக்கு ஒரு தடவ தொடச்சர்றது நீங்களு அந்த மாதிரியே இருந்துக்கோங்க
சரி நல்லது ஹைனிகா இந்தாதா சரி சாப்டுட்டு கால் பேஸ்லாமா நா பேசுறது கேக்குதா ஆஹ